ஹலோ ஆ எப்படி இருக்கு
ஆ நல்லா இருக்கோன் தோழி
செரி செரி நல்லா இருக்கு ஆ ஊர் திருவிழாக்கு போயிருந்துன்னு சொன்ன எப்டி இருந்துச்சு
ஆ நல்லா இருந்துச்சு
ம் ம் ம்
போன வாரம் அம்மா ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பண்டிகை போட்டிருந்தாங்க ரெண்டு நாள்லு
சரி சரிங்
சொத்து பொங்கல்னு சொல்லுவாங்க அது பேரு காளியம்மன் பண்டிக
ம்
பாத்தீங்கன்னா நைட்டு் வந்துதூ சாமிக்கு கண்ணு திறப்பாங்க அடுத்த நாள் காலயிலா பாத்தீங் என்னா சாமி மூளைக்கிணறுன்னு சொல்லுவாங்க அங்கே போய் தீர்த்தங்கூடம் எடுத்துகட்டு வந்துட்டு சாமி வேஷம் போட்டு வந்து ஊர் அ ஊர் சுத்திட்டு வந்து விட்டு அப்பறம் பொங்கல் வச்சு கோடா வெட்டுவாங்க இதெல்லாம் பண்ணி முடிக்கவே சாய்ங் அங்கேல்லாம் நாலு மணி ஆயிடும்
ஓ காலயில தொடங்கி நாளு மணி ஆயிடும்
ஆம்மா அவங்க அ ஃபஸ்ட்டு சக்தி அழைச்சிட்டு தான் அதுக்கப்பறம் மூளைக்கிணத்துக்கு போவாங்க அப்புறம்க்ஷ அங்கே இருந்து எல்லாரும் ஏ சின்ன கெழந்தைங்கல்லோருந்து பெரியவங்க வரைக் வந்து எல்லாருமே வந்து அந்த பால்கெடம் தீர்த்த குடம் அப்புறம் சாமி வேஷம் போடுறது அழகு குத்துவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க
ஆ செரி செரி
அந்த மாரி பண்ணி எல்லாம் ஊர்ல் ஊர எல்லாம் சுற்றி வந்துட்டு சாமி போய் இறக்கி வைக்கிறதுக்கு எப்டியும் மூணு மணி ரெண்டு மணிக்கு மேல ஆயிடும்
ஓம் சரி ச செரி
அப்பறமேட்டு தான் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி அப்பறம் பொங்கல் வச்சு கோட வெட் அதுக்கு நாலு அஞ்சு ஆகிடும்
ஓ செரி செரி ச செரி
அப்புறோ ஒடனே பாத்தீங்கன்னா சின்ன புள்ளைங்க டான்ஸ்
ஓ சின்ன பசங்களாமா
பசங்க டான்ஸ் அதுக்கப்புறோ இந்த சேர் போட்டி அந்த மாதிரில்லா இருக்குல்ல அந்த மாதிரி போட்டியெல்லா வெப்பாங்க
அப்போ வெளையாட்டு போட்டியோ வெப்
ஆமா அப்பறோ பெரியவங்களுக்கு பாத் தீங்கன்னா வந்து டான்சோயிருக்கோ அந்த மேல உரி அடிப்பாங்கல்ல அதுவும் இருக்கும்
மா
ஆ அதுவோ பண்ணுவாங்க
ஓ சேரி சேரிங்க
பாத்தீங்கன்னா தெர கட்டி படம் போட்டுவாங்கல
ஓ ஆமா ஆமா ஆ அந்துல்லாயிருக்கா இப்போ
இப்போ அந்த மாரியும் இப்போ அந்த எங்க ஸ்ட்ரீட்ல மட்டோம் பண்ணிட்டுயிருக்காங்க
செரி செரிங் சூப்பரு
அந்த மாரி பண்ணிட்டு அப்பறோ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா காலயில எந்திரிச்சு சாமி போய் கரைக்குறதுக்கு கெளம்பிருவாங்க
ஓ செரி செரி
உம் மூணாவது நாளு சாமி கரச்சிருவாங்க அப்புறோ அன்னிக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எல போட்டு சாப்பாடு போடுவாங்க
ஆஹா ஓ நல்லாயிருக்கே திருவிழா நல்லாயிருக்க
சாப்பாடு போட்டு அதுல வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு சாம்பாரு அந்த மாதிரிலா இது பண்ண மாட்டாங்க இந்த கொட்ட கொழம்புன்னு சொல்லுவாங்க பத்தி கேள்விப்பட்டுயிருக்கீங்களா
இல்லங்கலே இப்பதா புதுசாயிருக்
ஆ அந்த மாரி கொட்ட மீன்ஸ் இந்த அவர கொட்ட இத அவர கொட்டயிருக்குல்ல
ஆமா
ஆ அந்த கொட்ட போ கூட்டு அதுக்கப்புறமேட்டு கத்திரிக்கா நல்லா நெறைய காய் போட் ட்டு அந்த மாரி கொழம்பூத்தி இது பண்ணுவாங்க அதுதா அங்க வந்து ஃபேமஸே
ஓ செரி செரி செரி எறும்பு
சேரிங்க தோழி
ஓ எங்க ஊர்லயோ திருவிழா வந்து மூணு நாள்தான் இருக்கோ ஆ இப்போ வர ஆகஸ்ட் அந்த மாதிரி ஆரம்பிப்பாங்க ஆடி மாசோ மூணாவது வாரோ ஆரம்பிக்கோ திருவிழா செரிங்களா ஃபஸ் ச் நாள் வந்து பாத்தீங்ன்னா அ சாமிக்கு இந்த இது கட்டுவாங்கலயா ஊரு காப்பு கட் கட்டுவாங்கல்ல திருவ்ழா காப்பு காட் த்றது அது ஆ ரெண்டாவது நாள் வந்து இந்த இது பண்ணுவாங்க கும்மிக்கி இது பண்ணுவாங்க இல்ல மொளப்பாரி எடு
ஆமா ஆமா
அது வந்து ஒரு குறிப்பிட்ட இடதுகு இது பண்ணி எல்லாரும் எடுத்துட்டு போய் ஒரு எடத்துல வச்சி ஊரோட அந்த ஒரு நடுப்பகுதின் துல்லி வச்சி அங்க கும்மி அடிப்பாங்க ஊரே அந்த மூணு நாள் மட்டுதான் சிக் கலகலனு இருக்கு மனிச் அந் அதாவது ஊர்ல இருக்க மக்களே அன்னக்கிதா பாக்கவே முடியும் அந்த ஊருக்கு போகல எங்க ஊர்ல போனா அதுக்கு அதுக்கு மா அந்த திருழா டைம் தான் எல்லாரையமே பாக்க முடியுமே தவிர மத்த நாள்னா பாத்தீங்கன்னா ஊர்ல ஆள் இருக்காங்களான் அளவுக்கு இருக்கும் வெறிச்சோடனு இருக்கும் அந்த ஊரே திருவுழா டைம் பாத்தீங்னா எல்லா ஸ் சொந்தலையுமே ஆள் இருப்பாங்க எல்லாரும் இருப்பாங்க முளப்பாரி எடுப்பாங்க அந்த நடுவுல ஊரோட நடுவுல வந்து வச்சி கும்மி அடிச்சி அந்த மாரி கொண்டு போய் சாமியோட இதுல வச்சிருவாங்க அதுக்கப்பற பூத் தட் எடுப்பாங்க ஒரு இது குறிப்பிட்ட சின்ன வயசுல எல்லா பூத்தட்டு எடுக்கிறது ரொம்ப புடிக்கும் எங்களுக்கு ஒரு குறிப்பிட் த்த ஒரு இதுல இருந்து ஒரு டிஸ்சன்ஸ் வரக்கி அந்த பூ தட்டு எடுத்துட்டு போனும் அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வழியில வந்து ஸ்நாக்ஸ்லா நரயா போடுவாங்க அந்த சாக்லேட்டு பிஸ்கடு இந்த ஆப் வேஃபர்ஸ்ல்லாம் சாப்றோல இல்லயா அது அந்த மாதிரி நெறைய போடுவாங்க அந்த குறிபிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் தீ நறய போட்டுருவாங்க இது பண்ணிஇ அத எடுத்து வச்சுகுணு அது பாத்தீங்னா ஒரு கவர்ஃபுல்லாவே வந்துடும் என்னன்கு அததா வந்து நாங்க வச்சுப்போம் விஸ் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி பூத்தட்டு எடுக்குறது வந்து எங்களுக்கு அவ்வளோ ஜாலியா இருக்கும் புல் அண்ட் புல் அந்த போற வழிய எல்லாம் ஸ்நாக்ஸ் ஒருத்தர் வுடாம எல்லாருமே போட்டுட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க வேண்டிட்டு போடுறாங்க பூத்தட்டுழுிக்றே உங்களுக்காக அப்டின்னுட்டு அதுக்கப்புறம் வந்து கடைசி நாலூ பால் குடம் எடுத்துட்டு நைட்டு வந்து தீமிதிப்பாங்க சில ஊர்ல வந்து பொண்ணுங்க இப் தீ மிதிக்க விடமாட்டாங்க ஆனா எங்க ஊர்ல பொண்ணுங்களுமே தீ மிதிக்க விடுவாங்க அவங்களோட வேண்டுதலுகேப அதே மாரி தீக்கட்ட வந்து ஃபுல்லா அணஞ்சதுக்கு அப்பறம் தான் இது பண்ணுவாங்க தானா அணயணும் அந்த மாரிதான் இது பண்ணுவாங்க நிறய கட்டயெல்லாம் போட்டு தீ இது பண்ணி தானா அனயுனும் இந்த மாரிதான் பண்ணுவாங்களே
செரிங்க வேற இப்போ திருச்செங்கோடு தேருக்கெல்லாம் போயிருகே கீங்களா
ஆஹ் அங்கெல்லாம் போனதுயில்லங்க அழக அத்துல இறங்குவங்கால ம் அது ஒருவாட்டி போயிருக்கேன் அ ஆமா ஏனா அதுவந்து அவர் வர அந்த ரூட்ட வந்து ஒருஒரு இது பண்ணி ஒரு டைமு கரெட் எங்க சித்தப்பா கூட்டியிட்டு போனாரு
உம்
அழகர் ஆத்துல இறங்குறது இந்த ஊருக்கு வந்துட்டாரு இந்த இடதுல இருக்காங்க அப்டின்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு அப்ப அவுளே கூட்டமா இருத் ச்சி ரொம்ப கூடமா இருந்துச்சு நான் அந்த அளவுக்கு கூட்டம்னா நான் அப்பதான் ஃபஸ்ட் டைம் அப்ப பாத்தேன் சின்ன புள்ளயா இருக்கப்போ யா அந்த சாமியும் எனக்கு அப்ப தெரியாது அந்த அளவுக்கு இல்ல நியூஸ் அந்த அளவுக்கு குழந்தயா இருக் இப்ப தெரியாதுல அந்த டைம் பாத்தூம் நல்லாயிருந்துச்சு அந்த மாரி திருவுல டைம் ல நல்லாயிருந்தாது ஏன்னா இப்ப இப்போ நாங்க இருக்குற ஊர் பிலிப் பிலி
உம் இப்ப இந்த டைம்ல ஏதாவுப் போயிருக்கீங்களாங்க
இல்ல இந்த டைம்ல குழந்த எல்லாம் போரந்து கமிட்மெண்ஸ்ன்னு ஆனதுக்கப்பறம் எங்கயுமே போக முடியலங்க கோயில் திருவிழாக்கு போனோம் ஊர் திருவிழாக்கு இப்ப என்னனா போயி அந்த டைம் வந்து கடசி நாள் சொன்ன இல்லயா திருவிழா டைன்னு அப்ப வந்து கடைசி நாள் வந்து எல்லார் வீட்டுலயுமே நான்வெஜ் தான் செய்வாங்க ஃபுல்ன் புஃல் நான்வெஜ் தான் இருக்கும்ஹ சாப்படுற இதுக்கு வந்து அவ்வளோ பேர் இருப்பாங்க இந்த அந்த ஊர் மக்களும் நம எல்லாருமே நம்ம கூப்பிடுவாங்களல்ல அதுவே நெறைய பேர் வருவாங்க அப்ப அந்த டைம் அந்த ஒரு நாள் அந்த சாப்பாடு ச்சுன்னா மறுநாள் அந்த ஊரு ஜனமே இருக்காது ஊரே வெறிச்சோட நான் இரு திருவிழா டைம் தான் தல பிளஸ் வந்து ஆள் ஆமா நெறைய பேரை பாக்க முடியுமே அதனால திருவிழா அந்த ஊர்ல திருவிழா டைம் தான் எனக்கு ரொம்ப புடிக்குமே அதே மாரி மாவளுக்கு வைப்பாங்க திருவிழா முடிஞ்சு நாங்க போ ஊருக்கு கிளம்புறோம் சென்னைக்கு வரோம் அப்டின்னா மாவளுக்கு வைப்பாங்க மாவுளச்சு அட இது ரொம்ப புடிக்கும் திருவிழா டைம் மட்டும்தான் அங்க கொழுக்கட்ட செய்வாங்க
ஓ கொழுக்கட்டையும் செய்வீங்களா
கொழுக்கட்ட செய்வாங்க அத வந்து சின்னதாலல்லாம் செய்ய மாட்டாங்க எங்க வீட்டுல ஏ நாங்க வந்து அண்டால செஞ்சுதா வச்சிருப்பாங்க இங்க ஏன்னா வர எல்லாருக்குமே ப்பாங்க
செரி செரிங்க
சொந்தக்காரங்க வராங்கன்னா அவங்களுக்கு எடுத்துட்டு போறதுக்கு அதே மாரி வீட்டுல இருக்கவங்க சாப்படுறது இதுக்கு நல்ல கை பிடி குழப்ப டைம்ன்றதுனால திருவிழா டைம் தான் அ அப்போ அவ்வளவு செய்யணுங்க மாவுளக்கம் அப்டிதான்
மா விளக்கு எப்டிங்க கையிலே இடிச்சிருவீங்களா இல்ல
ஆ அப்ப வந்து இது வச்சிருக்கவாங்க இல்லயா அந்த ஒளக் வச்சு அதுலதான் செய்வாங்க அதுல தான் செஞ்சு பாட்டி எங்க அம்மா ச்சிதா செய்வாங்க வச்சு சாமி கும்பிட்டு இதுபன்னி செய்வாங்க ஏன்னா திருவிழா டைம்னா வெளியே இது இது பண்ணா கூட தைரியமா தூங்கலும் அந்த அளவுக்கு
ஆமாங்க ஆமாங்க நான் அ திருவிழா டைமில் பன்னெண்டு மணி ஒரு மணி ஆனாலும்
ஆமா தெருக்கூத்துல்லாம் போடுவாங்க ஆமா தெருக்கூத்து அந்த டைம் ஏன்னா எனக்குல்லாம் கொழந்தையா இருக்கப்போ அதெல்லாம் நா அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருந்துச்சு ஏன்னா புதுசா பாகறப்போ எங்களுக்கு நல்லா இருந்தது என்டர்டைன்மெண்டா இருந்த திருவிழாட் டைம் தான் எனக்கு ரொ கொழந்தையா இருக்கப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப கொழந்தைய இதுன்னே சொல்லுது திருவிழா வரபோது நம்ம ஊருக்கு போ போறோம் ஜாலியா இருக்கும் நிறைய பேர் இருப்பாங்க பூத்தட்டு எடுக்கலாம் மொல மாரி பாக்கலாம் ஏன்னா எங்க ஊரு எங்கஜனம் நாங்க இருக்கற ஏரி இதுல வந்து அந்த அளவுக்கு எங்களால பாக்க முடியாது அங்கல்லாம் வந்து தீமிதிக்கிறதுவே நாங்க கிட்ட உட்காந்து கூட பாக்லாம் உக்காஞ்சுருவாங்க எல்லாருமே இங்க வந்து ஏரியாவும் சின்னது துனால எங்களுக்கு தீமதி கூட அந்த அளவுக்கு பாக்க முடியாது தெரியாது ஃபர்ஸ்ட்
செரிங்க இப்போ வந்து பார்த்தீங்ன்னா அப்போ எல்லாருமே கூப்ட்டு இந்த மாரி செய்வாங்கல்ல அந்த எல்லாருமே நீங்களாம் கூப்டுவீங்களா
ஆமா சொல்லுவாங்க சொல்லிடுவாங்க திருவிழா டைம்ல வந்து இப்ப இருக்கறவங்க ஃபர்ஸ்ட்ட் வீடு கெடையாது இருக்க இப்ப வந்து வீடு இருக்ன்றது அதனால தைரியமா எல்லாரையுமே வாங்க அப்படின்னு சொல்லி கூப் அப்பறமானு அப்போ போனப்போ வந்து எங்க தாத்தா வீடு இருந்தது அதாவது சொந்தக்காரங்க தாத்தா வீடுன்னு தங்க இருந்தோம் அவங்க வந்து சர்பத் ஃபேமஸ் அவங்க செய்றது அந்த இதுல செய்றாங்க சர்பத் செய்வாங்க ஆஹ் ஆமா தொழிலாவே செஞ்சுட்டு இருந்தாங்க அதனால போனா எங்களுக்கு சர்பத்து கெடைக்கும் ஏன்னா சென்னையில அந்த அளவுக்கு அப்போ கிடைக்காதுல்ல அதனால போனா சர்பத் கெடைக் இங்க நல்லா இருக்கும் தாத்தா வீடு ஜாலியா இருக்கும் அப்படின்னு நல்லா இருந்துச்சு நீங்க எனக்கு எங்க ஊருக்கு திருவிழாக்கு போனா எனக்கு இதான் ஜாலியா இருக்கும் இப்பயுமே அப்படிதான் வந்தாவேணும்னா சுத்தி சொல்றது அந்த மூணு நாள் தான் இருக்க முடியுே அந்த ஊர்ல அதுக்கப்பறம்ல்லாம் நம்ம வந்துடுவோம் அப்டியே பைத்தியம் முடிச்ச மாரி மக்களே இருக்க மாட்டாங்க தெருவு தெரு வீடு எல்லாம் இருக்கும் அக்கம் பக்கம் வீடு இருக்கும் ஆனா ஆள் பக்க முடியாது ஆ ஆமா அதனாலதான் திருவிழா டைமுக்கு போறோம் சொந்தமா வீடு இருக்கவங்க ஓகே தொழில் பாத்துட்டு வந்துருவாங்க டக்குன்னு இது பண்ணிடுவாங்க நமக்கு வீடு இல்ல நமக்கு போய் திருவிழா டைம் தான் போகறோன்றப்போ கொஞ்ச அந்த டைம் போனோனா டக்குன்னு பாத்தோமா முடிச்சோமா கிளம்பி வந்துரனும் அப்டிதான் இருக்கும் உங்க ஊர் திருவிழால அவ்ளவுதானங்களா
இன்னும் இருக்குக தோலி றறறனறைய இருக்கு
ஓ செரி-செரிங்க
இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐப்சி மாதம் தான் பாஞ்சு நாள் நோம்பே நடக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கட்டல்ல நடக்கும் மாரியம்மன் பண்டிகை தான் இப்ப நீங்க சொன்ன அதே இததுதான் எல்லாமே பண்ணுவோம் மா விளக்கு எடுத்து சி கடைசி நாள் பூ மிதிச்சி அடுத்த நா அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வந்து கிடா வெட்டி பொங்கல் வச்சு எல்லாம் பண்ணுவாங்க
ஓ செரி செரி
இது தொடர்ந்து காலங்காலமா நடந்துட்டு வருது ஆனா எங்க ஊர் மாரியாயை மட்டும் தான் பாத்தீங்கன்னா சுமங்கலி மாரியம்மன் சொல்லுவாங்க மீதி எங்கேயுமே வந்து பாத்த பாத்தீங்கன்னா பாஞ்சு நாள் கம்பம் இருக்கும் அதுக்கப்பறமேட்டு எடுத்துருவாங்க இங்க வந்து வருசம் முழு